வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டிருக்கீங்க
ஹ நல்லாருக்கே இப்ப வந்து ஆ நறைய விஷியங்கள் அ வந்து நம்ம அ யோசிச்சுட்டுருப்போ இல்லையா அதாவது ஓவர் திங்கிங் அப்டினு சொல்வாங்க அந்த மாரி வந்து அ நறைய நம்ம தேவயில்லாத விஷயத்துக்கெல்லா நம்ம வந்து அ போட்டு கொழப்பிட்ருப்போ அந்த மாரி விஷ் ஷியங்கள் உங்ளுக்கு ஏதாச்சு நடந்துருக்கா நீங்க எதா எதபத்தியாச்சு நல்ல ஆழ்ந்த சிந்தனைல போய் அது உங்களுக்கே வந்து ஒரு எதிரியா மாறிருக்கா அத பத்தி சொல்லுங்க
ம் அந்த மாதிரி சொல்லப்போனா வந்துட்டு அந்த சைல்டுஹுட் மெமரிஸ சொல்லா ஆ சில விஷியங்கள் வந்துட்டு நம்ம நமக்கு அந்த நேரத்துல வந்துட்டு எதுவு நமக்கு ஒன்னு வெவரம் பத்தாது அந்த அந்த மாரி விஷயங்கல்லா நம்ம வந்து ஆ நெனச்சு கூட பாத்துருக்க மாட்டோ பட் சில விஷயங்கள் நம்ம வந்துட்டு நம்ம கண் கூட அந்த மாதிரி பாக்ற மாரி ஒரு சூழ்நிலை அமஞ்சுருக்கு அது வந்துட்டு நம்ம லைஃப் லாங் வந்து அது கூட வரு அப்டினு நெனக்கிறே அது எல்லாருக்கு எப்டிருக்குனு எனக்கு தெரியல பட் எனக்கு வந்துட்டு அந்த மாரி ஒரு ரெண்டு மூணு இன்சிடென்டே நடந்துருக்கு நம்ம ஆஹ் ஒரு சின்ன வயசுல வந்து ட்டு அது தெரியாம பாத்துட்டோ பட் அது வந்துட்டு இப்ப நனச்சா கூட அத என் கண்ணு முன்னாடி நடந்த மாதிரிய ஒரு ஒரு ஃபீல் வரு சோ அந்த மாதிரி யாருக்குமே நினைக்க கூ நடக்க கூடாதோ அப்டினு சொல்லிட்டு நா நெனைப் ப்பே சோ அது வந்துட்டு எல்லாருக்குமே அது பை மிஸ்டேக் தா நடக்கு பட் அந்த மாரி யாருக்குமே அந்த சிச் சிச்சுவேசன் அமையக்க கூடாது அப்டினு நனைக்றே பட் இருந்தாலு ஒரு சில நினைவுகள் தா வந்து ட்டு ரொம்ப ரொம்ப நம்மள பாதிச்சுடு அப்டினு சொல்ட்டு நா சொல்லுவே ஆ ரொம்ப ஹேப் பி மெமரிஸுருக்கு பட் அந்த மாரி ஹாப்பி மெமரிஸ் நறைய விஷயங்கள்ருக்கு அதனால வந்துட்டு அது ஆ நெனைச்சாலு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாருக்கு அதுனால அது ஒரு நமக்கொரு பெரிய விஷயமாருக்காது பட் இந்த மாரி ஒரு பேட் மெமரிஸ் வந்துட்டு அது லைஃப் லாங் கூட வரு அது நெனைச்சாவே ஒரு மாரி பயமாருக் கும் அப்டினு நனைக்கிறே நானு உங்ளுக்கு அந்த மாரி ஏதாவது நடந்திருக்கா
அ அந்த மாதிரி அ நா வந்து ஒரு ஆழ்ந்த சிந்தனையிலலா போயிருக் கே அது வந்து என்னோட அந்த குடும்ப அ விஷயத்துல ஏதாச்சு பிரச்சனை நடந்து து அப்டினா அ உறவினர்கள் கிட்ட வந்து இவங்க ஏ வந்து இப்டி பேசுறாங்க நம்ப வந்து அவுங்க கிட்ட வந்து அ உதவி கேட்டு போயிருக்க கூடாது உதவி கேட்டதால் தான நம்ப இப்டிலா அலட்சியப்படுத்துனாங்க நம்ளுக்கு ஏ இந்த நெலம அப்டினு சொல்லிட்டு அந்த மாரி ஒரு ஆழ்ந்த சிந்தனைல போயிருக்கே அது அத நெனைச்சு நெனைச்சு அழுது இருக் கே அந்த மாரி என்ன நானே வருத்துக்கிட்டே அதனால எனக்கு உடல்நிலையில பாதிப்பு ஏற்பட்டது அந்த மாரி நா வந்து ரொம்ப என்ன மீறி அ நா அழுது அழுது எனக்கு தூக்கொ இல்லாம போயிருக் க்கு அந்த மாரி நா என்னோட படிப்புல கவன செலுத்தலானு போனா கூட எனக்கு வந்து அவுங்க என்ன ப என்ன திட்னது இல்ல அவுங்க வந்து என்ன என்ன பத்தி மத்தவங்க கிட்ட பேசுனது அது வந்து எனக்கு தெரிஞ்சு நா வந்து அத பத்தி ஆ என்ன ஏ இப்டி பேசுறாங்க நா எதுவுமே பண்லையே அவங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு ஏ என் என்ன பத்தி பேசுறாங்க அப்டிங்கற ஒரு விஷயந்தா வந்து எனக்கு வந்து உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது அந்த மாரி வந்து நெறைய ஆ விதத்துல வந்து நா அந்த உறவினர்கள் மூலியமா பாதிக்கப்பட்ருந்த அப்டின்னு சொல்லலா அதுல்லாமே வந்து ஆ ஒரு அந்த ஓவர் திங்கிங்ல இருந்து எனக்கு வெளியில வர்றதுக்கு நா நெறைய விஷய ங்கள ஈடுபட்டே அதாவது படிப்புல கவன செலுத்தணு அப்புற வந்து நண்பர்கள் கிட்ட நெறைய நேர ஒதுக்கி பேசணு அப்புற பிடித்த பாடல்கள் கேட்கணு இந்த மாரி வந்து என்னோட அந்த மைண்ட வந்து எப்டில்லா நா வந்து டைவர்ட் பண்ணி பண்ணனுமோ எல்லாமே நா வந்து பண்ணிட்டு தா இருந்த ஆனா வந்து ஏதோ அந்த ஒரு சரி நம்ம இதுல இருந்து ஆ ரிலீவ் ஆயிட்டோ அப்டின்னு சொல்லிட்டு நவுந்துட்டு வேற ஏதாவ ஒரு விஷயம் போய் பாத்தா கூட எனக்கு டக்குன்னு அந்த நினைவு தா வருது ஆ என்னடா இது நம்ம வந்து அது நம்மள விட்டு போகுன்னு பாத்தா அது வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட் ட்டே இருக்கே அப்டின்ற மாரி ஒரு சிந்தனை எனக்கு வந்துட்டே இருக்கும் இன்னொன்னு என்னன்னா எங்க அம்மாலா வந்து ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை அது வந்து அது அதனால நம்ம வந்து என்னென்ன பிரச்சன வரு இவங்களுக்கு தெரிஞ்சா அது வேற மாரி எடுத்துப்பாங்களா அவங்களுக்கு தெரிஞ்சா வேற மாரி அடுத்தவங்க என்ன நெனைப்பாங்களோ அப்டிங்கற ஒரு தாட்டே அவுங்களுக்கு இருந்துட்டு இருக்கு அதனால அவங்களுக்கு வந்து ஓவர் திங்கிங் அதிகமா இருக்கும் அது வந்து ஒரு மனிதனோட இயல்பு அப்படினே சொல்லலாம இப்ப வந்து வெளியில எங்கேயோ போறோ அப்டின்னா ஐய்யயோ யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது நம்ம ஃபிரெண்ட்ஸோட வெளியே போறத பாத்துட்டா வீட்ல என்ன சொல்லிடுவாங்களோ அப்டின்னு சொல்லிட்டு அத வந்து வீ அது வீட்ல தெரிஞ்சிருக்குமா என்ன தெர்லியா அத பத்தின ஓவர் திங்கிங் இந்த மாரி நெறைய விஷயங்கள்லா நம்மளுக்கு அது நடந்திருக்கு அப்டின்னு சொல்லலா அந்த மாரி அந்த ஓவர் திங்கிங்ல இருந்து நம்ம வெளியில வரணு அப்டின்னா இந்த மாரி நம்ம அந்த ஆ மெடிடேஷன் பண்றது யோகா பண்றது நம்ப வந்து ஒரு ஆக்டிவான ஒரு செயல்கள்ல வந்து நம்ம ஈடுபடுத்தணு அப்டின்னுதா நா சொல்லுவ ஆ நீங்க சொல்லுங்க எந்த மாரி விஷயத்துல இருந்து நம்ப அந்த உ வெளி ஆ வெளி வரலா அந்த ஓவர் திங்கிங்லந்து என்னென்னல்லா பண்ணலா அப்டிங்கறத ஆ சொல்லுங்க
ஆ கண்டிப்பா ஆ நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது நா ஆ காலேஜோ ஸ்கூலோ அந்த மாதிரி படிக்கும் போதே வந்துட்டு இப்ப ஒரு ஆ ஏதோ ஒரு டாப்பிக் கொடுத்து எல்லார் முன்னாடியு பேச சொன்னாங்கன்னா வந்துட்டு ஆ நா பேசிருவ ஆ அந்தளவுக்கு ஃப்ளுயன் ட்டா பேசலனாலு ஏதோ திக் திக்கி தெணறி பேசிடுவ ஆனா இருந்தாலு வந்துட்டு அது முடிஞ்சதுக்கு அப்புற வந்து யாரு யாரு வந்துட்டு நம்மள கிண்டல் பண்ணிருக்க மாட்டாங்க பட் இருந்தாலு அந்த ஒரு பயோன்றது வந்துட்டு அது ஒரு லைஃப் லாங் வரு அப்டின்னு நெனைக் இப்ப நெனைச்சாலு ஆ ஒரு மாரி யாராது நம்மள கிண்டல் பண்ணிடுவாங்களோ நம்ம கரெக்ட பேசிருக்கோமா இல்லையா அப்டின்ற மாரி ஓவர் திங்க் இந்த மாதிரி வந்து அவங்க என்ன நினைச்சிருப்பாங்களோ நம்ம எதாவது வந்துட்டு கரெக்டா பேசணுமோ இல்லயோ பட் தப் தாப்பா தா பேசிருப்போ அவங்க நம்மள தப்பா நினைச்சிருவாங்க அப்டின்னு சொல்ட்டு ரொம்ப மைண்ட போட்டு கொல ஒரு மாரி யோசிச்சிக்கிட்டே இருக்கிறது இன்னொரு தடவ வந்துட்டு நமக்கு அந்த மாரி சான்ஸ் கெடச்சா வந்துட்டு நம்ம அந்த மாரி பேசக்கூடாது ஆஹ் ம் ஒரு மாரி ஆ நம்மள வந்து அவங்க தப்பா நினைச்சிருவாங்க நமக்கு வந்து பேசவே தெரியாது அப்டின்னு நினைச்சிருவாங்கன்றத வந்து ரொம்ப அந்த மாதிரி வந்து நா ஸ்கூல் படிக்கும் போது அதா அனுபவிச்சிருக்கே காலேஜ் படிக்கும் போது அனுபவிச்சிருக்கே சோ அதுல இருந்துட்டு எப்டி வெளிய வரது அப்டின்னு கேட்டா நீங்க சொன்ன மாதிரி இந்த மெடிடேஷன் அதுக்கப்புறோ வந்து ஆ நமக்கு புடிச்ச விஷயங்கள செய்யறது இல்ல ஒரு பாட்டு கேக்குறது இல்லன்னா டிவில எதாவ்து படம் போட்டு பாக்குறது அந்த மாரி விஷயங்கள்லா பண்ணலா அப்படின்னு நினைக்கிறே பட் இருந்தாலு வந்துட்டு அந்த ஓவர் திங்கிங் பண்றதுனால வந்து நமக்கு தேவையில்லாம நம்ம உடம்பதா நம்மக் கெடுத்துப் போம் அப்டின்னு நினைக்கிறே சில பேர் இருப்பாங்க அ டக்குன்னு எதா ஒரு விஷயோ தப்பாவே நடந்தா கூட அத வந்துட்டு ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணிட்டு அத அப்டியே வந்துட்டு லைஃப்ல கடந்து போகுறது அந்த மாதிரி வந்து சில பேர் இருப்பாங்க பட் அந்த மாதிரி நா ஃபாலோ பண்ணவு நிறைய தடவ ட்ரை பண்ணிருக்கே பட்டு இன்னமுமே கூட எனக்கு ஒரு அந்த ஃபியர் இருக்கு இப்ப எதாது ஒரு ஸ்டேஜ்ல கூப்ட்டு பேச சொன்னாங்கன்னா அய்யய்யோ நம்ம என்ன பண்றது நம்ம எதாது தப்பா பேசிட்டா என்ன பண்றது அவுங்க வந்துட்டு நம்ள இன்னொரு தரவ அவுங்கள பாக்க வேண்டியதா இருக் குமே ஒரு மாதிரி தப்பா நினைச்சிருவாங்க நமக்கு இது கூடத் தெரியாதா அப்டின்ற மாதிரி அப் அப்டின்ற ஒரு ஃபியர் வந்து மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு சோ அத வந்துட்டு அத வெளிய வர அது வந்து அம் என்ன என்ன நிறைய விஷயங்கள் வந்துட்டு அதுல இருந்து வெளியே வரணும் நம்ம ட்ரை பண்ணாலு ஒரு சில விஷயங்கள வந்து மாத்த முடியாதுல்லயா அந்த மாதிரி இருக்கு அப்டின்னு நினைக்கிறே நானு
ரொம்பவே சரியா சொன்னீங்க அ எனக்குமே வந்து அந்த பள்ளி பருவத்துல வந்து நா வந்து அ நல்லாதா பேசுவே மேடையிலலா ஆனா நா ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் போது என்னாச்சு அப்டின்னா எ என்ன ஆச்சுன்னே தெரியல நானே வந்து டக்குன்னு எனக்கு அந்த திக் க்கிட்டே அதுக்கப்றோ வந்து எனக்கு அந்த வார்த்தை சரியா வரல அப்புறோ எதையோ நினைச்சு நா டக்குன்னு அந்த இடத்துல யோசிச்சதால எனக் நா என்ன பேச வந்தே அப்படிங்கறதையே வந்து மறந்தே போய்ட்டே அதுக்கப்புறோ வந்து என் அ என்னோட ஆசிரியர்கள்லா வந்து கேட்டாங்க ஏன் நீ நல்லா நல்லா தானே பேசுவ ஏன் நீ ஏ இப்டி பண்ணிட்ட இன்னக்கி ஆ உன்ன வந்து இன்னிக்கி வந்து ந்து ப்ரை வராது அப்டிங்கற மாதிரி சொல்லி அம்ச்சுட்டாங்க அ அதுவே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னோட தோழியு அ எதோ ஒரு விதத்துல அவளுமே வந்து எதோ உளரிட்டா நா உளரனது வச் ச்சு அவளு உளரிட்டாளா என்னன்னே தெரியல அவளு உளறி பேசிட்டு வந்துட்டா மேடையிலருந்து ஆனா நா அது வீட்டுக்கு வந்து அழுதே நா அ இரவு ஃபுல்லா அழுது எங்க அம்மாகிட் டல்லா சொல்லி அ அம்மா என்ன எல்லாரு தப்பா நினைச்சிருப்பாங்கல்ல இவ்ளோ நல்லா பேசிட்டு இருந்தே இந்த பொண்ணு என்ன ஆச்சு அப்டிங்கற மாரி நினைச்சிருப்பாங்கல்ல அப்டி இப்டின்னு சொல்லிட்டு நா அழுதுட்டு இருந்தே அத நினைச்சே நா வந்து யோசிச்ட்டு இருந்தே அங்க ஒரு விஷயோ நம்மளுக்கு அதுல வந்து நம்மளுக்கு தவறுதலா தெரிஞ்சிடுச்சு அப்டின்னா அந்த நடத்துல இரு அந்த இடத்துல இருந்த எல்லா விஷயமு நம்ம வந்து பாக்க ஆரம்பிச்சிருப்போ இந்த ஆசிரியர் என்ன நினைச்சிருப்பாங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைச்சிருப்பாங்க எல்லா ஆங்கிள்ளருந்து நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் அதெல்லாமே நம்மளுக்கு இன்னும் ரெண்டு மன அழுத்தத்த தரும் அதெல்லாமே எனக்கு அந்த பள்ளி பருவத் த்துல அந்த அனுபவம் இருந்தது அதுக்கப் அப்புறம் எங்கம்மா என்ன சொன்னாங்க அ இத வந்து நீ சரி செய்யணும் அப்படின்னா அடுத்து வர மேடை பேச்சுல ஏதாச்சும் நல்லதா பேசி நீ வந்து உன்னோட அ முயற்சி அதுல காமி அதுல வே நீ மட்டும் அதுல ஜெயிச்சுட்ட அப்படின்னா இதுல நீ பண்ண தப்பு வந்து அ அது யாருமே வந்து அந்த தப்பையும் நீ பண்ணாத மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நீ வந்து ஒரு ஒரு அவுங்களுக்கு நீ வந்து ஒரு வெற்றி முகமா தெரிய ஆரம்பிச்சிருவ அப்டின்னு சொன்னாங்க அதுக்கப்றந்தா நா உணர்ந்தே அதாவது அந்த அந்த ஒரு விஷயத்த வெச்சு நம்ம நெனச்சுக்கிட்டே இருந்தா மட்டுமே வந்து நம்மளோட அந்த பிரச்சன வந்து தீர்வாகாது அதுலருந்து நம்ம சரி செஞ்சு எப் ப்டி நம்ம வந்து அ முன்னேறலா எப்டி வந்து அதுலருந்து முயற்சிக்கலா அப்டின்னு சொல்லிட்டு ஆ நம்ம வந்து யோசிக்கணு இந்த மாறி வந்து ஒரு ஒரு சில நேரத்துல நம்ம இந்த மாறி வந்து இதே நா வந்து இப்ப வெளில வெளியூர்ல படிச்ச அப்பல்லா வந்து எங்க அம்மா பக்கத்துல இல்ல அதெல்லாமே வந்து நா ரொம்ப வேதனையா இருந்தே அ எல்லா விஷயத்தையு போட்டு கொழப்பிக்கிட்டே ஃப்ரெண்ஸ்குள்ள ஒரு சண்ட வரு அது எப்டி நா வந்து தீர்க்கறது அது எல்லாமே வந்து ஒரு நண்பர்களுக்கிடையே ஒரு சண்ட வந்ததுன்னா அத சொல்லவே வேண்டா அதுல இருந்து நம்ம வந்து நெறைய வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோ இந்த எடத்துல நம்ம விட்டு குடுத்துருக்க கூடாது இந்த எடத்துல நம்ம இப்டி பேசிட்டோ இல்ல அவ பேசுனது தப்பு நம்ம பேசுனது சரி அந்த மாறி வந்து நம்ம ஏ அந்த எடத்துல அப்டி பேசலா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு சண்ட நடக்குது அப்டின்னா ஒரு குடும்ப சண்டயா இருக்கட்டு இல்ல நண்பரு ளுகிடையே சண்டயா இருக்கட்டு இல்ல அக்கம் பக்கத்தினரா இருக்கட்டு ஏதோ ஒரு சண்ட வருது அப்டின்னா அந்த சண்ட நேரத்துல நம்மளுக்கு அந்த வார்த்தைகள் வராது நம்மளு பேசிருக்க மாட்டோ ஆனா அத வந்து சண்ட முடிஞ்சுட்டு நம்ம ஒரு கோவத்தோட உள்ள வந்ததுக்கப்றோ நம்ம யோசிப்போ என்னடா நம்ம இப்டி பேசிருக்கலாமே அப்டின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்ம ஒரு சண்டைல நம்மளுக்கு வந்து அந்த யோசிக்கிறது அந்த இது வந்து ரொம்போமே அதிகமாயிடு அதனால நம்ளுக்கு அந்த இன்னு ரெண்டு அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடு நம்ம எந்த ஒரு வேலையிலயையு ஈடுபடுத்த முடியாது அனால அன்னைக்கு காலைல எழுந்தோ அப்டின்னா காலைல ஒரு சண்ட நடக்குது அப்டின்னா ஒரு வீட்ல அந்த காலைல அந்த சண் சண்டைய வெச்சு மட்டுதா அந்த குடும்பமே அன்னைக்கு ஃபுல்லா இயங்கிட்டிருக்கு அப்டின்னு சொல்லலா அந்த அளவுக்கு வந்து எல்லாரு அத பத்தி யோசிக்க ஆரமிச்சிருவாங்க ஆ அதுலருந்து மீண்டு வர்றது எப்டி அப்டிங்கறது யோசிக்க மாட்டாங்க ஆ இது இந்த சண்டைய வந்து எந்த விதத்துல நம்ம வந்து வேற கோணல்ல எடுத்துட்டு போலா இது நம்ம மேல தப்பில்லயே அப்டி இப்டின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போட்டி பொறாம இந்த மாறியே போயிட்டிருக்கு அந்த குடும்பத்துக்குள்ள அதனால தா சொல்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலு நம்ம அந்த அந்த கோவத்த எல்லாமே அடக்கி வெச்சுக்கிட்டு நம்ம அந்த ஓவர் திங்கிங் அப்டிங்கற ஒரு விஷய வந்து ஆ நம்மள சாப் விட்டுறோ அப்டின்னு சொன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு விஷியோ அந்த ஓவர் திங்கிங் அப்டிங்கறது அதனால நம்ம உடல் ரீதியா இல்லாம முக்கியமா அந்த மன ரீ ரீதியா வந்து நம்ம ரொம்ப நம்மள இழக்கறோ அப்டின்னு நா நெனைக்கெற நீங்க என்ன நெனக்கறீங்க இத பத்தி
ஆ கண்டிப்பா நீங்க சொன்னது ரொம்ப நூத்துக்கு நூறு உண்மை இன்னொரு வாய்ப்பு கெடச்சா உங்க கிட்ட பேசலாம் நேரமு ஆயிடுச்சு ரொம்ப நன்றி
ரொம்ப நன்றி அழகாவே எல்லா விஷியத்தையு பகிர்ந்தீங்க மீண்டும் ஆ வேற ஒரு இதுல பேசலா நன்றி வணக்கம்